வணக்கோ தோழி
வணக்கோ தோழி என்ன பண்றீங்கோ சாப்பிட்டிங்ளா
ம் சாப்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
எங்கள்து சாப்டாச்சேப்பா அப்டியே ஜாலியா வாக்கிங் சும்மா நந்துட்டுருந்தே நீங்கோ எக்சர்சைஸ்சு இதெல்லா பண்ணுவீங்களா ஆ
ஆஹா நா அதெல்லா பண்றதில்ல பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லா இருக்கு நெனப் ப்ப ஆனா நா பண்ண மாட்டே
ம் ஹம் ஆனா அது ஹெல்தி நம்ம காலைலயே எழுந்து ஆனா அதெல்லா பண்ணா நல்லத்தா பண்றதே கிடியாது சூம்பி ஃரியா இருந்துட்றோ இன்னொன்னு வீட்ல எழுந்து கால்ல செய்ர்துக்கே கரெக்ட்டாருக்கு கால எழுறதா ரொம்ப கஷ்டமாருக்கு
ம் உண்மதா கொழந்தைங்க ஸ்கூலுக்கு போறப்ப ரொம்ப கஷ்டமாருக் அவங்க்கு சமைச்சு தந்தா அனுப்றதுகுள்ள
ஆமா அதுதா பிரச்சன இன்னு மழ
பிர்ப்பர் பண்ணி வச்சிருவீங்களா இல்ல மார்னிங் தா எந்துச்சு எல்லாமே பண்ணுவீங்களா
சில டைம் எப்டி முடிதோ அப்டிப்பா டைம் இருந்தா நைட்டே எல்லாமே இது பண்ணி வுட்டுருவே சில டைம் நைட் டயடா இருந்தா விட்ருவே காலைல சீக்கரமா எஞ்சி அப்டியே பாத்ரோ கழுவிட்டே ஒரு பக்கோ ரைஸ்க்கு வச்சிட்டு டிஃபனுக்கு என்னா ரெடி பண்ணிக்கினு அப்டியே வேல பாத்ருவோ கடகடனு அப்டி இல்லனாக்கா நைட்டே எல்லாமே கேஸ்சல்லா தொடச்சு எடுப்பலா ஆ பாத்ரோல்லா கழிவி வச்சுட்டா கொஞ்சோ ஈஸியா இருக்கு எனக்கு காயெல்லா கட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிணேன்னா டக்குனு செஞ்சிருவே அந்த டைம் அத பாத்து எழுவப்பா நானு வேல நெறையா இருக்குன்னா கொஞ்சோ சீக்ரமாவே எழுஞ்ச்சிருவே அது தூக்குமே வராது அந்த பைத்திலேயே பஸ் விட்டுருவோமோ அப்டீன்ற ஒரு டென்ஷன்னு கால்ல சீக்ரமா பஸ் வந்துரு அந்த பஸ்சு கேட்ச் பண்ணிர்னு ஏழு ஏழு பத்து துக்கலா அதனால வந்து அந்த பைத்தலயே செஞ்சிருவோ ஃபாஸ்டா அப்டில்லன்னாக்க
நா ஏன் ஹஸ்பண்ட் கால ஆறு மணிக்கே வேலைக்கு அஞ்சு மணிக்கு போயிருவாங்க அஞ்சு அஞ்சரைக்கு கெல்லா கெளம்பிருவாங்க வீட்ட விட்டு
தர்ரீங்ளா
ஆ இல்ல மார்னிங்கே அவ்ங்க அப்டி கெளம்பறதுனால எனக் கென்னன்னா நைட்டு ஏதாச்சு கொழம்பு வச்சிருப்பேன்ல
ம் ம்
அதே கொஞ்சோ போட்டு ஏதாது செஞ்சு குடுத்துட்டுருவே சாப்பிட்ருங்க அப்டின்னு
உட் நாஸ்டா மட்டு சாப்ட்டு போவாங்களா இல்ல டப்பா பேக் பண்ணிடுவிங்ளா
ஆ டப்பா வந்து நைன் ஓ கிளாக் நா பேக் பண்ணி பக்கத்துல இருக்கறவங்களு அங்கதா ஒர்க் போறாங்க அதனால அவங்ட்ட தந் தந்து வுட்டுருவே ஆனா எனக்கு அது ரொம்ப கஷ் டமா இருந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்ல இருந்துச்சி.
அ ஆமா அவ்ளோ நேரத்திக்கே எழ்ணுனா அது கஷ்டோ அது அப்புறந்தா பழகு நம்முளுக்கு அது போக போக தா பழகு என்னா இப்போ கூட லீவ்விட்டுட்டாக்கா இந்த சம்மர் ஹாலிடேஸ் ல எ வீட்டுக்காருக்கு நா ரெண்டு மாசமு சுத்த ஆமா அவுருக்கு லஞ்சே குடுக்க கிடையாதே நா சொல்லிட்டே நா ரெஸ் ட்டு பண்ணனு இங்க பாரு இவ்ளோ நாளா நா செஞ்சே காலைலியே எழுந்து இப்ப எனக்கு இது லீவ் டைமு நீ வெளில எங்யாச்சு சாப்ட்டுக்க என்னய டிஸ்டபே பண்ணாதன்ட்டு அவுருக்கு ஒரு மாச கிட்டத்தட்ட ஒரு மாசோ நா எதுமே செய்ல இப்ப டிஃபன் மட்டு செஞ்சி போட்டு அனுப்பிர்வே. லன்ஞ்சு மட்டு வெளிய சாப்ட்டுக்க சொல்லிடுவே. அ லன்ச் அவ்ளோ கால்லியே நம்ம செஞ்சு வெச்சா பசங் மதியதுக்கு சாப்டவு மாட்டாங் லீவ்ல இருக்கற்னால சுட சுட கேக்குறாங் மதியோ அதுனால ர செரி காலையில நா செஞ்சால்லா அவுங்களுக்கு பிடிக்காது ஆசப்பட்டது மதியமா பொறுமையா நம்ப செஞ்சு சாப்ட்டுக்கலான்ட்டுன்னு நீ அட்ஜஸ் பண்ணிக்கப்பா வெளில சாப்ட்டுக்கோ
இல்ல என்னால அப்டி சொல்ல முடியு வெள்ல சாப் புடுங்க அட்த்த நாலு இவுங்க ஒன்னு பண்ணுவாங்க அங்க போய் சாப்டாமலே வந்துருவாங்க வீட்டுக்
அப்ப அந்த மாரின்னா கஷ்டம்பா இவுரெல்லா அ து எதிர்பாக்க மாட்டாரு இவுரு பசி இல்லினா ம் சாப்ட்டுருவாரு இவுரெல்லா பசி பசிக்குதுன்னாக்கா போய் சாப்ட்டுருவாரு அதுனாலயே நா மேக்சிமம் வி ட்ருவே நானு ஒரு மாசோ அந்த ஒரு மாசமு நல்லா ரெஸ் ட்டு எடுத்தே நானு நா சொல்லிட்டே ப்பா நா இவ்ளோ ஒன் இயரா செஞ்சின்தா இருக்கே. ஏனா டக்கு டக்குன்னு எழுணு டைம்க்கு அனுப்புனு அந்த பயத்திலியே இதுவாருக்கு. அவ நிம்மதியா தூங்குனே இப்ப ஸ்டாட் ஆயிச்சி திரும்பி ஸ்டாட்டு ரொட்டீன் லைஃப்ன்றாங்க. அந்த ரொட்டீன் லைஃப்ல திரும்பி காலையிலே எழ்றது. ஆனா இது சூப்பரா இருக்குப்பா நம்ப காலையிலே எழுந்தா கடகடனு எல்லாமே முட்ஞ்சிர்து. ஆ நாம்ப அதுக்கு மேல ரெஸ்ட் எடுக்கறதா இருந்தா கூட ஃப்ரீயா இருக்கு டைமு. நீங்க அதுவே நீங்க செய்யாம நீங்கப் பகல் டைம்ல எடுத்துக்கனீங்னா நாள் ஃபுல்லா வேல இழுக்குற மாரியே இருக்கு. அப்டியே போற மாரி இருக்கு.
ம்.
ம் ம்.
என்னோட கல்யாண முடிஞ்சி ஃபஸ்ட் பீரியட்ல வந்துட்டு நா ஃபஸ்ட் லோ கால்ல ஒரு சமையல் மதியானோ ஒரு சமையல் நைட்டு ஒரு சமையல் அப்டி பண்ணிட்ருந்தே. அதுக்கப்பறோ மார்னிங் ஒன்னு நைட் ஒன்னுன் மாத்துனே. இப்போ மார்னிங் செய்யறதே நைட்டுக்கு வெச்சி மேனேஜ் பண்ற மாரி மாறிட்டு.
உங்குளுக் போர் அடிக்காதா இப்பவ் அவுரெல்லா இல்லாதப்போ உங் வீட்டுக்காரெல்லா தனியா என்னா பண்ணுவீங்கோ?
டி வி பாப்பே, தூங்குவே.
புக்ஸ் ரீடு எதுனா பண்றிங்ளா?
அ அப்டில்லா எது பண்றது டிராயிங் பண்ணுவே நல்லா.
ஆஹா சும்மா மொபைல் பாத்துட்டு டி வி பாத்துட்டு அப்டே டைம் பாஸ் பண்றதா.
ம் ம் மேக்சிமம் டைம்ஸ் எங்கிட்ட ஃபோன்ருக் காது ஏனா ஒரு ஃபோன்தா இருக்கனால அவுங்க எடுத்துட்டு போயிருவாங்க.
ஓ அப்டிங்ளா ஆ
ம் என் ஃபோன் ஒடஞ்சிருச்சு ஆனா இந்த ஃபோன் ஒரு ஃபோன் இருக்கன்ட்டனால அத எடுத்துட்டு போயிருவாங்க நா சும்மா ஆ அவுங்க இப்ப வீட்ல இருக்கறனால தந்துட்டாங்க மொபைல் நா பேசிட்டு இருக்க
ஆஹ் ஓ சூப்பர் சூப்பரு அந்த மாதிரி நைட்ல மட்டு பேசிக்கறது
ம்
நல்ல விஷ்யோ என்கு அப்டிதா எங்களுக்கு போர்னா அவ்ளோ இருக்காது பசங்க இருக்கறதுனால போயிடு லீவ்ல இந்தா கூடோ எனக்கு ரெஸ்ட்டு தனியா விட்டா போதுன்டு இருக்கு நா அதுக்குதா பேக் பண்ணி ஒரு வாரோ அம்மா வீட்டுக்கு அனுப்ச்சு விட்ட தய்வு செஞ்சு கூட்டிட்டு போயிடுமா ஒரு வாரோ நா ரெஸ் பண்ற போவே மாட்டேன்றாங்க ரெண்டு பேருமே ரெடியா இல்ல போறதுக்கு பசங்கோ
ம் ஆனா அவுங்க விட்டுட்டு இருக்கவு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல
ப்புறது அனுப்பிட்டனா இவரு சுத்தமா பேசுறதே கெடையாது என்கிட்ட செம்ம போரு அப்டியே இவ்ரு பாட்டுக்கு இவரு வருவாரு சாப்டுவாரு தூங்கிடுவாறா பசங்க இருந்தாலாச்சு எதனா பேசுகின்னு ஜாலியா அப்டியே போகு எனக்கு அந்த அந்த ஃபீல் வந்து அந்த டைம்லதா நா உணர்ந்த அய்யோ பசங்க இல்லயே உண்மைலயே இந்தா அவுங்க ஏதோ ஒன்னு சண்ட போட்டுகணு தடுத்துகணு அப்டியே பதினொன் பன்னெண்டு மாரி நாங்க பேசிக்கிணு சுத்திக்கினு இப்டியே இருப்போ இவருயா எப்டினா ஒன்பதர மணி ஆயிட்டாவே ஒர்க் முடிச்சிட்டு வந்து சாப்டுட்டு ஒன்பதர மணி நைட் ஆயிட்டாவே படு த்துருவாரு அது எனக்கு போர் அடிக்கு எனக்கு பேசணு நல்லா நானு இவரு எழுப்பினே இருப்ப பேச என்னா பேசற தூங்கு அமைதியா சைலன்டா அப்டின்ட்டு படுத்துருவாரு அதனால
அப்ப உண்மயாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா
அதனாலதா எனக்கு அப்போ என் பசங்க இந்தா எவ்ளோ பெஸ்ட் இல்லயா ஏதோ ஒன்னு சொல்றது செஞ்சுன்னு வாங்கினு வந்துனு பேசிக்கின்னு பண்ணிக்குனு நாங்கல்லா வந்து என்ன சாப்புணுனு தோன்னா கூட அந்த பத்து மணிக்கு மேலனா கூட எங்ள்து எங்க ஸ்ட்ரீட்ல ஃபுல்லா கடைங்கதா கடைங்கதா இருக்குமா பதினோரு மணி வரையு கடை இருக்கு எப்டி பாத்தாலுமே திடீனு ஐஸ்கிரீம் தோன்னா வாங்கினு வந்து சாப்டுவோ என்னா தோணுதோ அது வாங்கிட்டு வந்து சாப்டுறது டைம் போறதே தெரியாதே சுத்தமா இவரா சைலன்ட்டு எனக்கு அந்த ஒரு வாரமா நா ரொம்ப கஷ்டப்பட்ட அதுக்கப்பறந்தா வர வரன்ன பசங்களு அங்கிருந்து அட புடிச்சாங்ளா அவுங்களுக்கு அங்க செட் ஆகல போயி்ட்டு வந்துரு மம்மி அவுங்களுக்கு இங்க ஃப்ரீயா இருக்காங்கோ அங்க ஃப்ரீயா அந்த ஃப்ரீ கெடைக்கல அப்றோ சரி வந்துருங்கோ அப்டின்ன ஒன்னே அப்றோ எட்னு வந்து கூட்டு வந்து விட்டு போனப்போ இங்க வந்து இவுங்க ஜாலி ஆயிட்டாங்க அந்த மாதிரி எனக்கு இப்ப பசங்க கூட இருந்து இருந்து இவரு கூட அவ்ளவா பிடிக்க மாட்டன்து மிங்கல் ஆக மாட்டேன்ற அதா சொன்ன நீங்க இல்லாம கூட இருந்துருவ பசங்க கூட நல்லா ஜாலியா போது எனக்கு அப்டின்ட்டுனு அவருக்கு அதெல்லா ஆமா அவரு எதிலுமே அவ்ளோ இன்ட்ரெஸ்டெல்லா இல்லப்பா எதாச்சு ஒரு வெட்டிங் டே வரட்டு பர்த்டே வரட்டு ஒரு ஹெ ப்பியா செலப்ரேஷ்ன்னு சர்ப்ரைஸு இதெல்லா இன்ட்ரெஸ்ட் கெடையாது அவருக்கு எனக்கெல்லா அதெல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு
உம் நா பண்ணுவே அவுங்க அது சர்ப்ரைஸா பண்ண மாட்டாங்க ஆனா பண்ணுவாங்க ஆமா அத பாத்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும் சேரி இதயாச்சும் பண்ணியே பரவால்ல
அதா சின்னதாவே அப்டியே மனச தேத்திக்க வேண்டியதா
இல்ல எனக்கு இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து யாருமே கிஃப்ட் பண்ணதா அதுதா அதுவு இந்த எந்த ஃபங்க்ஷனுக்குமே போ மாட்டே அப்டி இருந்துட்டேன்னா அதனால எனக்கு ஒரு சின்னதா ஒரு பொருள் வாங்கி குடுத்தாலு அத பாக்கச்சுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்
ஆ சூப்பர் சூப்பரு
எதுனாலு நாஅக்சப்ட் பண்ணி கிட்டு சந்தோஷமா வாங்கிக்குவே சேரி ஒரு ரோஸ் வாங்கி குடுத்தா கூட எனக்கு அது ஒரு ஹாப்பி தா
ஆமா அது உண்மதா நா கூட சொல்றது என்னனா நா கூட இருக்கு கே நா சொல்லுவே எனக்கு ஒன்னு நீ டைமண்ட் நெக்லஸ் வாங்கி குடுத்தாதா கோல்டு நெக்லஸ் வாங்கி குடுத்தாதா ஹாப்பின்றதெல்லா கெடையாது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணு போதும் ஒரு சின்ன சாக்லேட் வாங்கினு வந்து குடு போதும் அப்டின்னு தா கேப்பே ஆ ஆ அதெல்லா வாய்ப்பே இல்லன்ற மாதிரி ஆ அதெல்லா கண்டுக்கவு மாட்டாரு இது பண்ணவு மாட்டாரு பெருசா எல்லா
நா நா வேலன்டன்ஸ் டே வந்துச்சுல
ஆ ஆ
அப்போ வந்துட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி எனக்கு ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து தரீங்களா அப்டின்னு சொல்லி நா கேட்ருந்தே
ஆ
ஆனா அவுங்க அப்ப வாங்கி தர்ல அது முடிஞ்சி ரெண்டு வாரம் கழிச்சு அந்த ரோஸோட இதழ ஃபுல்லா
அதுக்கப்புறோ வாங்கிட்டு வந்து குடுத்தாரா
ஆமா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரச்சுல அது பிஞ்சிருச்சாட்டு இருக்கு பாதி பிஞ்சி பாதிதா இரு இருந்துச்சு சே அப்பவு பரவால்ல ஏ மனச தேத்திட்டு தலைல
இவரு கூட அவ்வளோதான்பா ஃபஸ்ர்ட்ல இருந்தே எனக்கு இன்ட்ரஸ்டே கெடையாது ஃபஸ்ர்ட் ஃபஸ்ர்ட் அதே மாரிதா பாக்க வரும் போதே அப்பவே சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க ஆனா பயத்துலே ரிட்டன் எடுத்துட்டு போய் அவரே சாப்டுட்டாரா நா சொன்ன ரொம்ப நல்ல ஹேபிட் அது எப்படி எனக்குன்ட்டு வாங்கி வந்துட்டு நீயே எடுத்துன்னு போயிட்டு சாப்புடறதுக்கு மனசு வரும் அப்டின்டுனு அந்த மாரி இப்போ சுத்த மோசம் இன்னுமே சுத்தமா அத பே சில பேர்ட எல்லா அதுவு பேசாமே இருந்திருக்காரு பேசாமே சாதிச்சு ட்டு போய் வெளியில மட்டு ஸ்டேட்டஸ் போட்டுக்குறது வேலைக்கு போய்ட்டாங்க அங்க எல்லா அத அத பாத்துட்டு விஷ் மட்டு எல்லாரு பண்ணுவாங்களா ஆனா இவுரு பேசவே மாட்டாரு அப்ப ஏ நீ பேசாம ஏ ஸ்டேட்டஸ் போட்ற நா அதா கேப்ப பேசுறது மட்டு கெடையாது அப்பறோ எதுக்கு எடுத்து போட்ற
நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டோ மொபைல் அதிகமா தூங்க வைக்க மாட்டோ
நா அது ஆனா இப்ப இருக்குற கால
இதுக்குமே அப்படி ஒரு விஷ்யோ பழகிருச்சு அது ஏன் தெரில ஆனா இ
ம்
சுத்தி இருக்கிறவுங்க எல்லா அப்டி இருக்கிறாங்க நாங்க ரெண்டு பேர் மட்டு கொஞ்சோ வினோதமா தா இருக்கோ
பரவால்ல நல்ல விஷ்யந்தா ஏன்னா இப்ப இருக்றவ்கெல்லா நெறைய சோசியல் மீடியா ஃபோனு அப்டிதா அடிக்டா போறாங்க அது அதனால வந்து நம்ப பேசிக்கிறதே கொறஞ்சிருது அங்க அங்க என்னன்னா இப்ப நா சொல்ற பாருங்க எக்ஸாம்பிள்ளு நீ ஊர் பாக்கதுக்காக ஸ்டேட்டஸ் வச்ச இதுவே நம்ம ரெண்டு பேரு கலந்து பேசி நீ ஏங்கிட்ட விஷ் பண்றதோ அது இன்னு எவ்ளோ சந்தோஷமா இருந்துருக் கு இல்லயா நீ எனக்காக வைக்கிற அப்போ வந்து நீ ஏங்கிட்ட பேசி எங்கிட்ட டேரக்டா சொல்லு
அது நல்லா இருக்கு அந்த ஃபீல் ஆனா ஸ்டேட்டஸ் வைக்கிறது எப் பயாச்சு ஒரு தடவ வச்சு நம்மள மென்ஷன் பண்ணி நமக்காக வைக்கிறப்ப அது நல்லா இருக்கு எல்லாரு பாக்ககாக நம்ம வெக்கிறப்ப நமக்கே போக போக அது போர் அடிச்சிரு
ஆமா அது அது எனக்கு கோவோ இருன்ச்சு என்கிட்ட அவர் பேசவேல அன்னைக்கு அப்டின்ட்டுன்னு அப்றோ அப்டியே நைட் ஆயிட்டு அப்டியே வந்ட்டாரு வேல முடிச்சு வந்ட்டு அப்பறமா நைட் டு அவ்ளதா ஒண்ணுமே கண்டுகவேல அவுர் பாடுக்க அவுர் சாப்ட்டுட்டு படுத்துட்டா அது அந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்போ கஷ்டமா இந்துது அப்டியே அழுந்துட்டே படுத்த இந்த மாரி இவுரு எதுமே பண்லயே சர்ப்ரைஸ் பண்லயே ரொம்போ எதிர்பாத்தமே இப்டிமொக் க்கையா போயிடுச்சே நம்ம பர்டே அப்டின்ற மாரி எல்லா போயிருக்கு
ஆனா பர்த்டே டே மேக்சிமம் யாரு அவ்ளதுக்கு சா இ இது பண்ண மாட்டாங்க ஃபங்க்ஷனா வைக்க மாட்டாங்க
இல்ல சிம்பிளா நான்தா சொல்றனே ஒரு சாக்லேட் என்னட்டு ஒரு அன்பா இந்தாமா சரி ஓகே ஹபி பர்டே இந்த அது அவ்ளோதா நா கேக்குறது ரொம்பலா நீ கே உன்னோ கேன் வேனூ கூட் போய் ஆ செலப்ரேட் பண்ணி நீ இன்னு இது ஒன்னு சாப்பாடு இதெல்லா பண்ணி அப்டியெல்லா நா எதுமே கேக்க கெடயாது சின்னதா ஒன்னு நீங்க சொன்ன மாரி ஒரு பூ ஒரு சாக்லேட்டோ இந்த மாரி சொல்ற நானு சின்ன சின்ன விஷ்யத்திலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்லான்ற அந்த மாரி கூட செய்ய மாட்டேன்றாங்க
நீங்க அவருக்கு பர்த்டே வர்றப்ப அந்த மா
நெறைய செய்ற ஐயோ நான்லா இன்ட்ரஸ்ட் எது நெறைய செய்வ அதெல்லா அவுரு மதிக்க கூட மாட்டாரு நீங்க வேற
ஏ
அவுருக் புடிக்காது இதெல்லா அவருக்கு அந்த விஷ்யன்
ஒரு டைம் பண்ணாம இருந்து பாருங்க அப்போ ஒரு வேலக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வரலாம்
பாக்லா செரிங்க தோழி நம்ம அடுத்த கால்ல பேஸ்லாமா
ம் சேரி தோழி ரொம்ப நன்றி
நன்றி